சொல்லுங்க தோழி
சொல்லுங்க தோழி என்ன பண்றீங்க
நாங்க இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் தோழி நேத்து ஞாயிற்றுக்கிழம அதனால சமையல் எதுவும் செய்யல கொஞ்ச வெளியில போயிட்டு வந்ததுனால இன்னைக்கு காலைல யே எல்லா வேலையும் முடிச்சாச்சு தோழி அதனால இன்னைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சி கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டோம் தோழி நாங்க
சூப்பர் சூப்பர் தோழி இப்பதா தோழி சாப்பாடு வடிகட்டி கொழம்பு வைக்கலாம மா இல் துணி வேற தொவச்சுட்டு இருக்கே அம்மா கிட்ட சொன்ன வெறு தயிர் சாதம் இந்த மாரி சாப்ட்டுக்கலாமா அப்டின்ட்டு தாளிச்சு துணி ஒரு சைட்ல துணி தொ வச்சிட்டு பசங்கள வச்சுக்கிட்டு முடியல தோழி
ஆ முடியாது ஆ ஆமா கண்டிப்பா ஆம் முடியாது தோழி முடியாது கண்டிப்பா ஒரு ஆள் எவ்ளோதா ச மாளிக்க முடியாது கண்டிப்பா சிம்பிளா ஏதாவது செஞ்சுக்கோங்க இனிக் கே அம்மாவுக்கு குடுக்குறமாரி பாத் ட்டுக்கு சிம்ப்ளா செஞ்சுக்கோங்க
அதுதா தோழி இந்த தயிர் சாதம் மாதிரி தாளிச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்டுக்குலாம் நல்லா இருக்குல்ல தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு பொரியல்லு
ஆன் ஒரு ஒரு டு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில கூட நீங்க பார்த்திருந்தீங்னா அந்த நீயா நானா இதுல வந்து பாத்தீங்கனா ஆ கோபிநாத் அவரு எடுத்துட்டு இருக்கப்ப கொழந்தைங்க கூட சொல்லி சொன்னாங்க ஒரு ரசோம் சாதம்னாலும் பொட்டேட்டோ ஆ தயிர் சாதனாலு பொட்டேட்டோ உடனே அவரே சொன்னாரு எதுக்கெடுத்தாலும் பொட்டேட்டோ பொட்டேட்டோனு சொல்றீங்களே பிள்ளைங்களுக்கு வெறுப்பு ஆகாதா அப்படினு ஆனா அந்த புள்ளைக சொல்லுச்சு எங்களுக்கு பொட்டேட்டோ தா ரொம்ப பிடிக்கும் அப்டின்னு சொல்லிட்டு அது என்னன்னு தெரில தோழி நமக்கு சின்ன புள்ளேயிலிருந்து அது அந்த உருளைக்கிழங்கு வருவல் உருளைக்கிழங்குல நீங்க எது செஞ்சாலும் நம்ம வந்து விரும்பி சாப்பிட வச்சு சிக்கனுக்கு எவ்ளோக்கு மதிப்பு கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்குக்கு குடு
ஆமா அதுவும் உருளைக்கிழங்கு சிப்ஸு அப்டின்னா இன்னும் அதிகமாவே சாப்பிடுவாங்க தோழி
ஆமா தோழி
உருளைக்கிழங்கு சிப்ஸ்சுனாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் நானும் எங்க அப்பா
நம்ப ஸ் உம் உம் வாங்கிடு ஆமா ஆமா கண்டிப்பா தோழி நம்ம சிப்சு கடைக்கு நம்ம சிப்ஸ் கடைக்கு க்கின் போயிட்டாலே உருளகிழங்கு சிப்ஸ் தான் மொதே தேடுவோம் அடுத்ததான் இதெல்லாம் தேடுவோம் அ அது ஒரு சாம்பார் சாதமா இருக்கட்டு ரச சாதோம் தயிர் சாதம் எதுக்குன்னாலும் அதை வச்சு நம்ம சாப்பிட்ருவோம் நல்லா சாப்பிடுவோம்அது
ஆமா கரெக்டா சொல்லீங்க தோழி உங்களுக்கு வேற என்ன மாதிரி எல்லாம்
அத்து தோழி இப்ப வந்து உம் இந்த பாவக்காலே ஏதோ ஒரு சிப்ஸ் போட்ட அதே நம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி பாவக்காலேயும் சிப்ஸ் இருக்கான் தோழி அது ஒரு டைம் நா அந்த என் கணவருக்கப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தே ரச சாதத் துக்கு அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு அதாவது கசப் க்க செய்யல நல்லா இருந்துச்சு அதனால மொரு மொருன்னு அது ஒரு மாதிரி டேஸ்ட்டா நா ரசசாதம் ஒரு கை கூடவே சாப்ட்டேன் நானு அதுக்கப் ப்றோம் ஒருவேளை அந்த கடையின் நாளேயோ என்னவோ தெரில நா வேற கடையிலே போயிட்டு அதே மாதிரி பாவக்கா சிப்ஸ் குடுங்கனு கேட்டே நம்ம காய்ல பாவக்கானாலே நம்ப தொடவே மாட்டோம் அது என்னமோ இன்னமும் எனக்கு அது புடிக்கவே மாட்டேங்குது தோழி ஆனா அது ஒடம்புக்கு அவ்ளோ நல்லதுங்கறாங்க உம் புடிக்கவே மாட்டேங்குது ஆனா அது ஓடம்பு க அவ்ளோ நல்லது இந்த சுகர் காரவங்களா உம் அது சாப்படணும் அப்டின்னுலெல்லாம் சொல்லி சொல்றாங்க ஆ ஆனா என்னவோ அது நமக் செட் ஆகவே மாட்டேங்குது தோழி அத வந்து நம்ம செய்யும்போது நல்லா சின்னதா அந்த பொடிப்பாவக்கான்னு சொல்றாங்கள அத வந்து ரெண்டா கட் பண்ணி எண்ணெயில போட்டு லைட்டா வணக்கி எடுத்தறணுமா தோழி எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்க அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருமா அப்ப திருப்பி நம்ம வந்து உம் நம்ம திருப்பி செய்யும் போது வெங்காயந் தக்காளி இதலா போட்டு வனக்கி நம்மு மசாலாவுன் அஹ் எல்லாம் போட்டு செய்யில இந்த பாவக்காயும் போட்டு இது பண்றப்ப அந்த கசபு போனதுக்கப்புறன் நல்லா இருக்குமா தோழி அது ஒரு நாளைக்கு நான் ட்ரை பண்ணணுன் ட்ருக்கேன் தோழி ஒர் நாளு
கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க தோழி எப்டி வந்திருக்கு உங்களுக்கு நல்லா அந்த கசுப்புதனமா இல்லாம இருக்கா அப்டின்ட்டு எனக்கு சொல்லுங்க தோழி நானு சாப்ட்ருக்க இந்த பக்கோடா கடைல எல்லாம் பாத்தீங்கனா அ து பக்கோ தா மாதிரியே செஞ்சு தருவாங்க அந்த பாவக்காது அது சாப்புடும் போது நம்முளுக் கவுளவோ கசப்பு தெரியாது லைட்டா தான் தெரியு ஆனா அதா நம்ம வீட்ல சமை க்க போது ரொம்பவே
கசக்குது அல்ல தோழி நா இன்னொரு கடேல பேய்ட்டு அந்த சிப்ஸு வாங்குனே பாவ் கொஞ்சு பெருசா போட்ருந்தாங்க ஆனா அந்த மேலெல்லா பாத்தீங்ன்னா அந்த பச்சு பச்யா ஒரு மாரி தெரிஞ்சிச்சு ஒரு வேள பாவக்காண்றதுக்காக தெரியணுன்ற்துக்காக வச்சாங்களானு ஆனா சரியான கசப்பு அது அதோட எடுத்துட்டேன் தோழி பாவக்கா ஜுஸ் சிப்ஸே நா வெறுத்துட்டேன் இப்ப ஒரு டைம் அவுரு வாய்ன்ட் வந்து குடுத்தாரு சூப்புரா இருந்துச்சு நா அதா சொல்ற இன்னு ஒரு கை சாதோ கூட சாப்ட்டே அதுனால அ து விரும்பி அதுக்கா போய் நம்மு வாங்குலான் பேய் வாங்குனோ உன்னோரு கடேல வாய்ங்ட்டு சரியான கசப்பு ஐயய் யோ இன்னிமேட்டு பாவக்காசிப்சே வாங்க கூடாது அப்டின்ற மாரி ஆய்ச்சு தோழி
ஆமா அது நா அஹ் சாப்டுட்டு இருக்குறானைய ஒரு கா பக்கோடா கடேல ரொம்பவே நல்லா பி செஞ்சு இருக்காங்க அந்த பாவக்கா சிப்ஸு அ நா க எனக்கு பாத்தீங்கனா பாவக்கா எப்பது ஒரு பையனா அது ஓடம்புக்கு ரொம்பவே எங்க அம்மா அதனால எப்பாவ்து ஒரு தடவ சாப்ட்டுக்குணு நம்மளுக்கு ஒடம்பில்லே எதாவ்து கிருமீங்கள்ளு அப்புறமா அரிப்புத்தனம் இதெல்லா இருந்துச்சுனா கூட இந்த பாவக்கா சாப்பிடும் போது இந்த பிளட் சருக்குலேஷ் ஷன்ல அந்த பிளட்ல பாத்தீங்குன்னா ஏய் கெட்டது எதாது இருந்துச் நா கூட சுத்தோ படுத்தூ அப்டின் சொல்லுவாங்க அந்த கிருமிகளல் திரூ அப்படின் சொல்லுவாங்க அதுனால அது எப்பாவ்து ஒரு தடவ சாப்புறது
உம் கண்டிப்பா தோழி ஓ அது வந்து உணவுல சேர்த்துக்கணும் தான் நம்மள சொல்லி சொல்லுவாங்க எல்லா காயுமே நம்ம சாப்பிட சொல்லி சொல்லுவாங்க ஆனா பாவக்கா கொஞ்சோ கூடுதலா எடுத்து என் பசங்களுக்கு நான் பாவக்காவே குடுத்ததே இல்ல தோழி ஆனா பாத்தீங்கன்னா என்னோட பையன் இப்ப வந்து ஒரு கம்பெனில வேலை பாக்குறாப்புல சா பாடு மதிய சாப்பாடு எல்லாமே அங்கத கொடுப்பங்க கேன்டீன்லதான் சாப்ட்டுக்வாப்ல அஹ பாத்தீங்கன்னா அவரு சொல்றாரு என்கிட்ட இப்ப அம்மா நான் இன்னைக்கு பாவக்கா சாப்பிட்டேம்மா அப்டின்னு என்ன தம்பி சொல்ற அப்படின்னு கேக்குறன் இல்லமா பாவக்கா நல்லா இருந்துச்சு நான் சாப்ட்டேன் அப்டின்ட்டு ஐயோ பரவாயில்லையே ஆனா ஒரு சில விஷயத் த்துத்தில விசேஷங்களுக்கலா என் பையன் வந்து இந்த திருவிழாக்கள் அப்புறோ எங்கேயாவது கல்யாண ஃபங்ஷன் இது மாரிலா போவாப்புல தனியா தான் போவாப்பல கல்யாணத்துக்கு அவங்க ஃப்ரெண்டுங்களோட அப்ப வந்து அவங்க ஃப்ரெண்டோட அம்மா வந்து சாப்பாடுலா வச் சு காய் நெறைய வைப்பாங்களா கூட்டு காய் அப்படிப்படின்ட்டு அப்ப தம்பி சொல்லிருவாப்பல இல்ல இல்ல எனக் காய்லா வைக்காதீங்க எனக்கு கூட்டலா புடிக்காது அப்டினு சொல்லி ஏய் என்னப்பா இப்ப உங்க அம்மா இப்படி வளத்துவச்சுருக்க அப்டினு சொல்லிட்டு என்ன திட்டுவாங்களா அதையும் வந்து இங்க வந்து வீட்டுல சொல்லுவாப்பிள நீக்க வந்து எனக்கு காய்குடுக் க்காமே பழக்கிட்டீங்கமா ஆம நான் சாப்பிலனவு அவங்களுக்கு குடு இல்ல அதனால வந்துட்டு நீங்க வந்து காய் கொடுத்து பழக்கலமா என்னய வந்து போற எடத்தில்ல என்னய திட்றாங்க உங்கள சேர்த்துதா திட்றாங்கு அப்டினு இப்பனா பாவக்கா சாப்பிட சொல்லி சொன்னதே இல்ல ஆனா இப் இப்ப பாரு கம்பெனில நான் சாப் பிட்டேன்மாது சந்தோஷம் தம்பி உங்களய உனக் க்கு என்ன புடிச்சிருக்கோ நீ தயவுசெயு சாப்பிட்ரு தம்பி இது புடிக்காது இது புிடிக்காதுலா சொல்லாத இது செய்யறது எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லதுதான் ஏன்னா அவர் வந்து வேல செய்யறது ஹீட்டான ஒரு இடத்துலதான் வேல செய்யறாரு அப்போ அதுந்த ஹீட்டுக்கு தகுந்த மாரி குளிர்ச்சி ஆமா தோழி இந்த வெயில்நாளல்லா பாத்தீங்கன்னா டீ காஃபிலா கிடையாதான் ஜூஸ் தான் கொடுப்பாங்களா எப்போயுமே லெமன் ஜூஸு அப்புறோ ஏதாவ சர்பத் த்து இது மாரி ஏதாவது போட்டு கொடுத்துருவாங்களா அந்த கம்ப பெண்ணிலேயே
நல்லது தோ தோழி நீங்கன்னா அகிலுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜூஸ் இந்த இதெல்லா எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும் இந்த ஹீட்
உஹம் ஆமா ட் ஆகாது கண்டிப்பா பரவாயில்ல ஆனா இவ்ளவு ஒர்க்கர்ஸு வேல பார்க்கற இடத்துல அவங்க பாருங்கள அதெல்லா யோசிச்சு செஞ்சிருக்காங்கல தோழி
ஆமா ரொம்பவே நல்லது அந்த மாதிரி எல்லா ஒரு ஆபிஸ் கெடைக்கறதுக்கே உங்க பையன் குடுத்து வச்சிருக்கணுன்னு நான் சொல்லுவே
ழி கண்டிப்பா அதே மாதிரி வெள்ளி, சனி, ஞாயரு, அந்த அங்க வந்து நான் வெஜ் தர மாட்டாங்க இருந்தாலு முட்ட வந்து குடுத்துருவாங்களா வாரத்துல ஒரு ஒரு நாள் வந்துட்டு அ அதுக்கப்புறோ கா காய் நறைய காயி கு டெய்லியும் பாத்தீங்கன்னா சாம்பார், கூட்டு, பொறியல், காயி எல்லா காயும் குடுப்பாங்களா தோழி அதே மாரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்புடின்னு போதும் பாத்தீங்கனாக்கா ஒடனே பாத்துட்டு அதுக்கு என்ன வேணும் அதுக்கு அத் தூக்கோ வரலையா தூக்கத்துக்குமா இது பண்ணுவாங்க ஆ ஒரு கையில அடிபட்டுருச்சு ஏதாவ் ஒண்ணுண்னா அதுக்கு ஒட்னே ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்கறது, எல்லாமே பாத்தீங்கன்னா அங்கேயே அவருக்கு வந்து நல்ல விதமா பண்ணுவாங்க அப்ப நா சொல்லுவே சாப்பாட்ல விஷயத் த்ரீ நம்மல நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க அ வேல செய்ற இடத்துல அதே மார் நம்ப ஒடம்புக்கு எதா ஒன்னாலும் அதுக்கும் கேர் பண்ணிக்கிறாங்க ஏன்னா நம்ம உழைக்கிறதே நம்ம சாப்புட்றதுக்கு தான் தோழி வேற அப்ப அ ம் அப் இப்ப நம்ம உடம்பு எவ்வளவு தூரோ நம்ப பாத்துக் பாதுகாக்கணுல்ல தோழி அத வந்து
ஆமா கரெக்டா சொன்னீங்க தோழி ஏன்னா ஏ அவங்க எப்புடி தோழி அங்கயே தங்கி வேல
இல்ல தோழி இல்ல தோழி சிஃப்டுப் பிரகாரம் மூணு சிஃப்ட் மாத்திக்குவாங்க காலையில ஒரு வாரம் ஒரு ன் இப்ப இந்த திங்கக்கிழமை இந்த வாரம் ஃபுல்லா கால சிஃப்டு போனாக்க காலையில ஏன்னா இங்கிருந்து டிராவல் தா கொஞ்சம் ஜாஸ்தி தோ தோழி இங்கேருந்து போகறதுக்கு ஒரு ரெண்டு மண் நேரம் ஆ கு அங்கருந்து வற்றத் துக்கு ரெண்டு மண் நேரோ ஆகு ஆன எட்டு மண் நேரந்தா வேலையே இதே இப்ப நம்ப பக்கத்துல போய் இருந்தோன்னா நமக்கு ரொம்ப பக் க்கமா தெரியு போய்ட்டு ஒடனே வந்துர்லா அர மண் நேரத்துல இது வந்து ரெண்டு மண் நேரோ இங்கேருந்து பஸ்ல போணு திருப்பி நை சாய்ந்துரோ வரப்பயு ரெண்டு மண் நேரம் அங்க இருந்து வரணும் அப்புறோ அடுத்த ச அடுத்த சிஃப்ட்ல பாத்தீங்கன்னா கா மத்தியானோ ஒரு மணி சிஃப்ட் வெப்பாங்க அதுக்கு அடுத்த சிஃப்ட்ல பாத்தீங்கன்னா நைட்டு ஒம்போது மணி போனா காலையில ஒம்போது மணிக்கு வருவாப்ல அப்போ மூணு சிஃப்ட் ஒரு மாசத்துல மாறும் ச ம் தோழி
ஆமா தோழி இதே மாரிதா என்னோட தங்கச்சியோட கணவருக்கு ஷிஃப்ட் மாறிட்டே இருக்கு நைட்டு ஒரு ஷிஃப்ட் வருது அப்புறமா பாத்தீங்கன்னா மதியானமா ஒரு சாப்டுட்டு ஒரு ஷிஃப்டு போறாரு அந்த மாரி ஒ கொஞ்ச நாள் போறாறு அப்புறமா பாத்தீங்கன்னா காலைல ஷி ட்டு ஒரு கொஞ்ச நாள் போறாரு மாத்தி மாத்தி இங்க நறைய பேர் இருக்குறாங்கல்ல அந்த மாரி மாத்தி மாத்தி அவுங்களுக் கோ ஷிஃப்ட் குடுக்குறாங்க அதுல என்னா ஆயிருது அப்புடினா ஒரு சில பேருக்கு செட் ஆயிருது ஒரு சில பேருக் க்க என்ன ஆகுதுன்னா தூக்கோ செரி இல்லாம ஆய்ருது அதுதா கொஞ்சொ கஷ்டொ பழக்கிடுச்சுனா தெரியாது நம்மளுக்கு ஆமா அது வரைக்கு நம்மளுக்கு அது கொஞ்சோ கஷ்டமா தா இருக்கு இப்ப அவர் சேந்து ஒரு ஆறு மாஸ் சுதா ஆக்குது இந்த மாரி மாத்தி மாத்தி போடும்போது தூக்கொ செரி இல்லாம கொஞ்சொ கஷ்டப்பட்றாரு கொஞ்சோ தூக்கோ செரியில்ல எனக்கு அப்டின்னு தங்கச்சி வேற மாசமா இருக்கா அவளுக்கூ கூட யாராவ்து இருக்குணு அதனால செரி நம்மளுக்கு இது செட் டாக மாட்டிங்குது நம்ம இந்த வேல ரிசைன் பண்ணிட்லா நம்மளுக்கு நாளக்கி கொழந்த பொறக்கும் போ து அது கொழந்தையு அது பாத்துக்குணுல்ல அவுங்க
கண்டிப்பா தோழி ஆம் வ்வ இருக்க முடியாது ஆம் ஆம் ஆமா கண்டிப்பா இல்ல தோழி ம் ஆம்மா ஆம்மா இப்பயுமே தோழி அவுங்க பிரெகனென்ட்டா இருக்கா கன்னும் போதே ஒரு ஆள் கூட தொணை கிருந்தா நல்லாரு
ஆம்மா அதுனாலியே எங்க அம்மா போய் கூட தூங்குறது அவுங்க கூட
அ அதுக்கப்புறோ கொழந்த பெறந்துட்டா சொல்லவே வேணா ஏனா கொழந்த எப்ப தூங்குதோ அந்து ஒரு மூணு மாசோ வரைல்மே கொழந்த எப்ப தூங்குதோ அப்ப தா நம்புளு தூங்கிக்கணு அது எந்திரிக்கிறப்ப நம்ப எந்திரிச்சிரணு கொஞ்சொ அவுங்க ஒடம்பயு அவுங்க பாத்துக்கணுல்ல தொழி அதெல்லா கொஞ்ச நாளைக் கொஞ்ச கஷ்டமாதாருக் க அதுனால கண்டிப்பா ஒரு ஆள் கூட இருந்தே ஆ
ஆ வது எங்க அம்மா தா போய் கொஞ்சோ நைட்ல நைட் ஷிப்ட் அந்த மாரி போடம் போது எங்க அம்மா தா கூட தூங்குறது அவுங்க ரன் நைட்ல லே ட்டா வராங்க மூணு மணி க்கி அந்த மாரி நாலு மணிக்கி வராங்க செரி அதுனால எங்க அம்மா போய் கூட தூங்குறது இப்ப மாசமா இருக்கிறவங் ட்டரைக்கு அவுங்க தனியா விட முடியாதில்ல
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ம் ஒரு ஆள் கூட இருக்கணு ம் கண்டிப்பா‌ கூட இருக்கணுந் தோழி அதுக்லா ம் ம் ஆ ம் ம் ஆ கண்டிப்பா தோழி ஆ செரிங்க தோழி சொரிங்க தோழி சாப்டுட்டு வாங்க ஆ நன்றி தோழி ம் ம் நன்றி வணக்கம் தோழி